ஹலோ ஹலோ
ஹலோ
கேக்குதா இல்லயா ஹலோ
எனக் கேக்குது ஒனக் கேக்குதா இல்லயா
ஆ
என்னோன்றிங்க
நாங்க சும்மா தா இர்க்கோ
சும்மாதா சாப்டீங்ளா
இல்ல இல்ல இனிமேல் தா
என்ன சாப்பாடு
தோச அங்க தெரிலியே
இங்கே வந்து சிக்கன் சிந்தாமணி
ஆ கா நாங்க இருக்குமோது செய்ய மாட்றீங்க சிந்தாமணி
ஏ அன்னிக்கி ஐயோ ஆமா செய்லியா சாரி சாரி இப்பதா செஞ்சுட்டு இருக்கே
இப்பதா செய்றீங்ளா
ஆமா சேர் ஞாயித்துக்கெழம வாங்க அப்ப செய்லா
ஞாயித்துக்கெழம அ செரி
சரியா ஏனா நாளைக்கி வெள்ளிக்கெழம செய்ய மாட்டே
ம் ம்
இந்த சனிக்கெழம இல்ல ஞாயித்திகெழம செய்லாமாடி
ஆ செரி
காரமா இருக்குமே நீங்கதாஸ் சாப்ட மாட்டீங்க
நாங்க அன்னிக்கி சாப்ட்டோமுல அந்த வீட்ல இருக்க நீங்க ஒரு வீட்ல இருந்தீங்கல்ல
ஆமா அப்ப வந்து அ செய்ய தெரியாம செஞ்சது இப்ப வந்து ப்ரோ செஃப் ஆயிட்டே இப்ப கொஞ்சோ நல்லா செய்றே
ஆ சேர் சேர்
புரில
சுருக்குனு இருக்கு காரோ
பரவால்ல
சேரி அங்க மழ பெய்தா
தெரிலியே நா வெளியே போல
இப்டே இங்க லைட்டா மழ தூறிட்டே இருக்குது இடி இடிச்சிட்டு வானம் மின்னிட்டு இருக்குது
ஆ
ம் ம் நல்லா படிச்சுட்யா எக்ஸாம்க்கு
நானா ஒரு யூனிட் பாத்தே அப்றோ வந்து ஆபீஸ் ஆட்டோம்ஸ்
ஓஹோ ஒரு யுனிட் படிச்ச அப்பறோ
அடுத்த ஒரு யூனிட் தா படிச்சிருக்கே அப்பற நாளைக்கி இல்ல நாளைக்கு மதியத் துக்கு மேல தான் எக்ஸாமு
அதனால அங்க போய் ப
அதனால அங்க போய் படிச்சுப்போம்
சேரி சேரி நீங்களாம் பெரிய ஆ அப்டின்னு சொல்ல மாட்டேன் ஆபிஸ் ரூம் முன்னாடி
ஆ அதான்
ஏ நான் படிக்கும் போது ஆப்டநூன் தான் எக்ஸாமு
ஆ
அப்ப என்ன பண்ணுவோனா இங்க வீட்ல வந்து கொஞ்சமா எது இம்பார்ட்டன்ட் இருக்கோ அது மட்டும் படிச்சிட்டு போய்றது
ஆ ஆ நாங்களே அத கூட படிக்காம உக்காந்துருக்கோம் தெண்ட நானு
நா தா ரஞ்சனி நானு எல்லாமே அங்க தா போயி நா தா எல்லாத் சொல்லி தருவே
நல்லா தா சொல்கிறாங்களா உங்க ரிலேட்டிவ்
அத தா
எங்க அம்மாக்கு மச்சம் எங்க இருக்குன்னுல்லா சொல்லிருக்காங்க
ஆ இல்ல அந்த டாபிக் வேண்டா
இல்ல ஆ
ம்
ம் பேச எப்ப ஆ அதா சேரி எங்க இங்க பாருங்க ஆடர் ரெண்டு ஒரே அட்டன் டைம்ல வந்தாலு எங்க அம்மாக்கு சொல்லிருங்க மறந்துரதிங்க தயவு செய்து மறந்துரதிங்க
மறக்க மாட்டே
இங்க எங்கே சவுண்டு கேட்டது ஒரு நிமிஷ இரு கீழ விழுந்து அக்கா
ஆ
இதயு சொல்ல கூடதுன்னு சொல்லிருவீங்க
ஆனா கால் பேசறது இப்படி இந்த மாறி பண்றது யாருன்னா நா மட்டு தா இப்புடி பண்ணி
ஆ ஹா மழையில வரல
இல்ல யாராவது என்னோட கால்ல டிரான்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ
ஆ
அவுங்க செத்துருவாங்க அடுத்த ப்ராஜெக்ட் அது தானே பேசறத இல்ல அப்படியே கரக்டா அவுங்க என்னென்ன பேசுவாங்கன்னா அக்யூரட்டா தமிழ் டைப் பண்ணு இந்த நா பேசுறது யாருக்காவது போச்சுன்னா பாவே
பரவால
அந்த சிரிக்கு இப்ப நம்ம சிரிச்சோம்ல
ஆமா
சிரிக்கக்குல டேக் யூஸ் பண்ணு லாசிங் இருக்குது
ஆ
ஆ அப்புடின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தனியா ஒரு டேக் இருக்குது இப்ப நம் பேசி இப்ப ஃப்ளோயட்டா பேசிட்டே இருக்கம்னா இது அப்புடியே டைப் பண்ணிறலா இப்ப ம் அப்டி சொன்னா அங்க ஒரு டேக் மாதிரி போட்டு ஒண்ணு யூஸ் பண்ணனு அப்புறே நம்ம நம்ம சிரிச்சிருந்தோம்னா அங்க ஒரு பண்ணே அந்த மாறி ஒவ்வொரு இதுக்கு
இது ஏதோ கால் பண்ணி பேசுறதுன்னு நினைச்சா இது என்னமே இப்புடி இருக்கு
இது வந்து கால் பேசுற ப்ராஜெக்ட்டு தா அடுத்த ப்ராஜெக்ட்டு நா நாளு மாசத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னு சொன்னேன்ல இது முடிச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் தா வந்து ட்ரான்ஸ்கிரிப்ஷனு
சேரி சேரி
அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அட்ட டைம்ல பேசினனா அதுக்கு தனியா கேஷ் வரு
ஓ இத எல்லா அடுத்து இதுல சொல்லி தருவாங்களா
இப்ப அவுங்களே ஆனா டேக் எப்புடி யுஸ் சொல்லி ஒரு பிரிவியஸ் மாறி
சேர் சே
உஹ
ம்
நீ இன்னு சாப்பல்ல
நா இன்னைக் சாப்பட மாட்ட நனைக்கிறே
ஏ
நா இப்பதாமீன் சில்லி சாப்ட்டே
அதுதானே பாத்தே அம்மாவு மகளு வெளியே சென்றால் இப்படித்தா பண்ணுவீங்கன்னு ம் ஆ
ஆ இது ஜாமு பட்டர்
ம் பன் பட்டர் ஜாமுன்ல்லா வாங்கிட்டு வண்டீங்க
எல்லா வாங்டந்தாச்சு நாளைக் போட்டு சாப்பற்றக்கு
ம்
ச நாளைக் தா காலேஜ் இருக்கே
காலேஜுக்கு போட்டு போயிரு
ஆஹ அங்க போனா நம்பளுக் கடைக்காது அவுளுங்களுக்கு தா கடைக்கு
அது வேறையா அப்ப காலையில சாப்ட்டுட்டு போயிரு ஒரு ரெண்டு பிரெட்டு்
அதனால தா வாங்கி வச்சுருக்கே காலையில் நா வந்து சாப்பற்றது இல்லைல்ல அதனால இதெல்லா சாப்புட்டு ஒரு செவ்வால பலோ அத்தெல்லா வாங்கிட்டு வந்தருக்க இன்னைக்கு தா ஒரு உருப்புடியா வேல பாத்துருக்கே
செவாப்பழ எப்படி வாங்கிட்டு வந்த காயா வாங்கிட்டு வந்தியா
அ பழ்த்ததா ஒரு ஒரு வந்து பழ்த்துது இன்னு ரெண்டு வந் து ஒரு மாரி ரொம்போ காயாவு இல்ல உள்ள கொஞ்ச ரொம்ப பழுத்தில்ல ஒரு மீடியம் இதில வாங்கிட்டு வந்துருக்கே
அப்படி வாங் கூடாது அடுத்த டைம் வாங்கும்போது ஒரு சீப் வந்து ஃபுல்லா பழுத்து வாங்னீன்னா இன்னொரு சிப் சிப்
அப்படி வாங்னா வேஸ்ட்டா போகாது
அதுக்குதா எப் சீப்பு வாங்குனா எப்படி வாங்கணுன் நா சொல்றே
ஆ
நறையா வாங்க்கணு நாளைக்கு மட்டு பழமா வாங்க்கணு அந்த நாளைக் சாப்புற்றக்குள்ளார அப்படியே ஒவ்வொரு பழமா அந்த சீப்புல இருந்து பழுத்துரு அப்படி
இன்னைக்கு தேங்கா பால் குடிச்சே நேத்து குடிக்கல முந்தா நேத்து குடிச்சே
ம்
ம் முந்தாநேத்து அங்கிருந்த குடிக்கல அதுக்கு முந்தாநேத்து குடிச்சே
அதா அதா என்ன கெடைக்குது ஆனா நம்ளுக்கு அது சேஃப்ட்டியா பாங்கா வச்சுக்க
இப்ப நாளைக்கு நா வரணு அங்க
அ சித்தரா பௌர்ணமி அன்னைக்கி நம்ம கோயில்ல இருந்த
ஆ
எத்தன தேங்கா மூடி குடுத்துட்டாரு நாலு மூடி கொண்டு போனீங்களா நாலஞ்சு மூடி நா கொண்டு வந்தே ஏன்னா இங்க கெட்டு போயிருது மீதி ராத்திரி கொண் ஒரு நாலஞ் மூடி வைக்கலாங்க அப் அப்படியே ஆண்டாளம்மாட்ட குடுத்துட்டாங்க
ஐய்யோ
அப்ப இது என்ன ஆகு
வேஸ்ட்டாதான ஆ கம்முனு யேங்கட்ட
எல்லாத்தயு காய வச்சு எண்ணை ஆட்டிரு அந்தம்மா
அதுக்குதா லக்கு
ஆ அதுக்குதா நீ என்ன பண்றயினா
நா இனிமேல் வாங்கிட்டு வந்தர்லாமான்னு பாக்கறே
ஆ வாங்கிட்டு வந்து
ஆ
ஒரே கவர்ல போடாம கவரு சின்ன சின்ன கவரு எடுத்து வச்சுக்கோ எதாவது வாங்கிட்டு வர்ற கவரு இல்லையா ஒவ்வொரு மூடியு ஒவ்வொரு கவர்ல போட்ரு ஏன்னா ஒரு தேங்கா லைட்டா எதாவது ஆச்சுன்னா அப்புற இன்னொரு தேங்காயிலயு அது ஸ்ப்ரெட் ஆயிரு அந்த வழுவழுப்பு
ஆமா
ஒவ்வொரு தேங்காயு தனித்தனியா போட்டு வச்சுக்கிட்டீன்னா அதய அப்டியே லைட்டா அது எதோ ஒன்னு ஆச்சு ன்னா கூட அத எப்டியோ சொரண்டிட்டு அரைச்சு குடிச்சுக்கலா
இப்ப அதா இன்னைக்கு ஒரு மாரிதா வழுவழுப்பு ஆயிருச்சு இப்ப என்ன பண்ட்ட அத வ இது கழுவி நல்லா
நல்லா கழுவிட்டு கத்திய வச்சு சொரண்டி எடுத்துரு அந்த வழுவழுப்பெல்லா த்தையு எடுத்துட்டு ஆ அப்டியே திருவி போட்டு அப்டியே அரைச்சு குடிச்சுக்கோ
ஆ சேரி அப்பிடிதா இன்னைக்கி பண்ணே
ம்
வழுவழுப்ப மட்டு கழுவி அத திருவி
ம்
ஆனா அரைய இது திருவினது கொஞ்சமாதா திருவுனே
ஆ
தண்ணி ஊத்துனா மட்டும்தான் கொஞ்ச நெறைய வரும் போல
ஹஹ்ஹா ஃபஸ்ட்டு வந்து நெறைய தண்ணி ஊத்தக் கூடாது ஃபஸ்ட்டு கொஞ் கொஞ்சமா ஊத்தி நல்லா கெட்டியா பால அரைச்சு எடுத்துக்கோ
ஆ
அரச்சு எடுத்துட்டு அதைய நல்லா புழிஞ்சு ஒரு துணிய வச்சு புழிஞ்சு எடுத்துக்கோ துணியில புழிஞ்சயினாதா நெறைய பால் வரு
அப்பிடியா ம் ம்
வீட்ல இட்லி துணி இருக்குதல்ல
ஆமா
அத நல்லா போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோ புழிஞ்சு எடுத்துட்டு ஆ அதுவே கெட்டியா இருக்கு அதுல ரெண்டாவது தண்ணியு எடுத்துக்கலா மூணாவது தண்ணியு எடுத்துக்கலா
ஆ ஆ
ஆவது தண்ணி ரெண்டாவதா இன்னொருக்கா தண்ணி ஊத்தி நல்லா நைஸா அரச்சு எடுத்து அதையு நல்லா புழிஞ்சுக்கோ நெறைய பால் கெடைக்கு தேங்காப் பாலு
அப்ப அடுத்த டைம் இப்பிடி ட்ரை பண்ணுவோ
ஆ ஏன் வடிகட்டியில பண்ணின்னா அது பாதி அதுலயே நின்று
நா வடிகட்டிலதா பண்ணிட்ருக்கே அதுவு டம்ளர் பெருசு அதுல ஒரு ஹாஃப்தா வருது
ஐயோ அர மூடி தேங்காயவா
ஆ ஹ நா திருவுறதே கொஞ்சந்தா அதுல லேசா தண்ணி ஊத்தி அரச்சிருவே நல்லா
ஆ ஹா அப்டி குடிக்காத அர மூடி தேங்காய திருவிக்கோ
அர மூடியா
அர மூடி தேங்கா திருவி ஒரு அர டம்ளர் தண்ணி ஊத்தி ஃபஸ்ட் அரச்சு கெட்டியா அப்டியே அரைச்செடுத்துரு கொழம்புக் அரைக்கறமல
ஆமா
ரொம்ப தண்ணியாட்ட இல்லாம கெட்டியா அந்த மாரி அரச்சு அந்த துணியில புழிஞ்சு நல்லா கெட்டியா எடுத்து வெச்சுக்கோ அத எப்டியோ அர டம்ளருக் மேல வரு
ஆ
அப்றோ மறுவடியு அத எடுத்து ஜார்ல போட்டு ஆ தண் ஒரு டம்ளர் இல்லின்னா ஒன்ற டம்ளர் தண்ணி ஊத்தி
ம்
கொஞ்ச நைசா ஒரு நல்ல ரெண்டு மூணு தடவ நாலஞ்சு தடவ நல்லா திருவி நைசா அரச்சு எடுத்து அந்த பாலயு ஊத்தி குடி ம் செர் ஒரு நிமிஷ இரு அப்டியே லைன்லயே இரு கட் பண்ணிட்டு திருப்பி கூப்பறே இரு
ஆ